சாரி நீங்க மொத கால் பண்ணப்போ கட் ஆயிடுச்சி எனக்கு நெட்வொர்க் இஷூவா இருக்கனால
அப்படியா
ஆ ஆமா
சேரி சேரி
அது ஃபை ஜி நல்லா கெடச் ச்சா நெட்டு நல்லா கெடைக்குது அந்த ஃபைஜி போயிடுச்சுனா எங்க வீட்ல நெட்டே கெடைக்க மாட்டிகிது அதும் இன்னைக்கி ஏ ஏர்பாட்ஸ்ல போன் இப்போ வச்சி பேசுறேன் இல்ல அதுவே கொஞ்ஜோ எரிச்சலா வருது
ம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நரிக்கேப்பா
ம் செரி செரி செரி
ம்
சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் சாப்ட்டேன்
ம் என்ன டின்னர்
என்ன டின்னர் என்ன சாப்ட்டே நானு இட்லி தக்காளி சட்னி சாம்பார் கோக்கனட் சட்னி
செரி செரி செரி
ம் சரி அப்புறம் வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களா
எல்லாம் தூங்கிட்டாங்கப்பா
நம்ம எல்லாரும் தூங்குற நேரத்துலதான் நம்ம பேச முடியுது
ஆமா ஆமா
ம் ஒங்க பொண்ணுக்கு போன் வாங்கனுன்னு சொன்னீங்களே வாங்கிட்டீங்களா
வாங்கி எல்லாம் குடுத்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு
செரி சரி
இப்ப கம்பேரிசன் நடந்துகிட்டுருக்கு ஃபோன் டும் அவ போனுக்கும் எங்க போனுக்கும் வந்து கம்பேரிசன் நடந்துகிட்டுருக்கு
ஏ அது ஃபோன்னா அந்த ஃபோன் தானே வாங்கி குடுத்துருப்பீங்க
அவுங்க கேட்ட மாடல் தான் வாங்கி குடுத்தேன் சேம்சங் தான் கேட்டாங்க
ஓகே
சாம்சங்ல ஏ செவன்ட்டீன் ப்ரோ ஏ செவன்ட்டீன் வாங்கி குடுத்தே. ஏ சீரிஸ் தா வாங்கி தந்தே அவுங்க அதுதா கேட்டாங்க சேரின்னு வாங் கியு குடுத்தாச்சு. நாங்க ரெண்டு பேரு ஓப்போதா வச்சிருக்கோ. இப்ப என்ன ஆகுது ஓப்போக்கு குடுத்த சார்ஜரையு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே ஓப் போ சார்ஜரையு அவ சார்ஜரையு கம்பேர் பண்ணா. இது எயிட்டி வாட்ஸ் இவ்ளோ பெருசா இருக்கு ஜல்லுன்னு ஏறுது எனக்கு ஏ ஸ்லோ ஆகுது அப்டின்னுக் ட்டே இருந்தா சார்ஜர் என்ன இவ்ளோ சிறுசா இருக் கு அப்டின்னு இப்ப இப்ப என்ன சொல் றோ ஃபோன் பேசும்போது சூடாகுது உங்க ஃபோன் எல்லா நா எவ்ளோ நேர வச்சு பேசிருக்கே இப்டி ஆனதே இல்ல அப்டின்னு. நீதானம்மா கேட்ட சாம்சங்தா வேணுன்னு கேட்டே இல்லம்மா அனுபவி அப்டின்னு விட்டுட்டே நானு. இப்ப வந்து அ கம்பேர் பண்றா ஃபோன. உங்க ஃபோன்ல எல்லா சார்ஜர் ரொம்ப நல்லா இருக்கு. கீழே போட்டனாலு ஒண்ணு ஆகாது இப்ப வந்து அவ உங்க சார்ஜர் வந்து சார்ஜு இப்பதா வந்து வாங்கி குடுத்து ட்வெண்டி டேஸ்தா ஆகு து அதுக்குள்ள சார்ஜர் ஒயர் வந்து லேசா விட்ட மாதிரி இருக்கு அப்டின்னு சொன்னா. அப்ற என்ன பண்ணா டெம் பர் கிளாஸ்ல வந்து காத்து ஏறிருச்சு உள்ள எனக்கு இப்டி இருந்தானா டெம்பர் கிளாஸ் வந்து ஸ்க்ரீன் எதாவது போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவுங்க ஒழு
எப்பிடி டுவெண்டி அதெல்லா ஒழுங்காதா ஒட்டி குடுத்துருப்பாங்க. அது எப்படி டுவெண்ட்டி டேஸ்ல செ மாரி அது ஒழுங்கா ஒட்டலனா உங்களுக்கு வாங்கி ட்டு வந் வரீங்கல்ல அதுல ஒரு ஒரு நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே அந்த காத்து அழகா தெரிய ஆரம்பிச்சிரு. இவ்ளோ நாள் கழிச்சு இது பண்றா ன்னா ஒண்ணு அவங்க கீழ போட்ருக்கணு இல்லாட்டி தண்ணி கையோட யூ யூஸ் பண்ணுறோம்ல அப்போ அந்த தண்ணியோட அந்த இதெல்லா போயிட்டு வேணா அப்டி இருக்கலாம்
ம் ம் ம் ம்
இருக்கும் அப்படி கூட இருக்கு
அப்ப திரும்ப கூட்டிட்டு போய் டெம்பர் போட்டு குடுத்தே முந்தா நாள் ஏதாவது டிஸ்பிளே போயிடுச்சுன்னா என்ன செய்யு அப்டின்னு பயந்து திரும்ப ஒன் மன்த் தா ஆகுது திரும்ப போய் டெம்பர் போட்டு குடுத்தே நானு டெம்பர் கிளாஸ் போட்டு கையில கொடுத்தேன் நானு மெய்ண்டனன்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கணும் எந்த பொருள எடுத்தானாலுமே எடுத்த இடத்துல வைக்கணும் அதுக்கடுத்து அம்மா அப்பா கஷ்ட போட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத் வந்து இருக்காங்க அது வேல்யூ பண்ணணும் ஒரு பொருள் வாங்கினானா அது வந்து ஜென்சி கிட்ஸ்க்கு இல்ல தச்சா தச்சட்டு அப்டியே மேக்சி வச்சுட்டு சுருட்டி போட்டுட்டு போயிட்டான் திரும்ப அதை எடுத்து உதறி நல்லா நீட்டா இது பண்ணி ஃபோல் பண்ணி நா வச்சேன் அத அப்டியே போட்டுட்டு அவ போய்டா என்ன செய்ய சொல்றீங்க இன்னனிக்கு ஒரு பேண்ட் தச்சுட்டு வந்தா ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு நல்லா தச்சிருந்தா
உம்
திறம இருந்தானாலு அத எப்படி அஹ் சேஃபா ஹோல் பண்ணி வச்சுக்குணுங்ர அந்த ஒரு மைண் செட்டே இல்ல என்ன செய்ய போறேன்னே தெரியல
இனிமே இருக்கற ஜென்ரேஷன் எல்லாம் வந்துட்டு இப்படித்தான் இருக்கும் இப்போ ஒரு பூனைய வளக்றோனா நைன் இயர்ஸா வந்துட்டு எங்க பூன நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு அது வரும் போதும் அது ஒரு மாதிரி இருந்து சி விளையாடாது சேட்டை பண்ணாது சொல்ற பேச்சி கேடுடு ஆனா இப்ப போடுற குட்டி எல்லாம் இவ்ளோ சேட்ட பண்ணுது
உம் உம் அதனாலதா வீட்லயே வச்சிக்க மாட்டேங்கிறாங்க தொரத்தி விட்டுருறாங்க பாத்தீங்களா
ஆமா-ஆமா அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க பிள்ளைங்கள தொறத்தி விட முடியாதுல்ல நீங்க தானே பெத்திங்க அவுங் அவுங்களா ஒன்னு
தேர் இஸ் சம் லிமிட் தேர் இஸ் சம் டயம் செரியா அந்த டயம் முடிஞ்சிருச்சுன்னா கோ கோன்னு அனுப்பி வெச்சிருவாங்க அது பொண்ணா இருந்தான்னால் அப்புடிதா பையனா இருந்தானாலு அப்டிதா என்னா அதுக்கப்ற எங்களுக்கு வயசாகுது
சொல்றப்போ அ வங்களா வந்துட்டு இந்த ஒலகத்துக்கு வர்ல நீங்களா தா பெத்தீங்க
எத்தன் நாளக்கி பத்திரமா நாங்களே வயசான காலத்திலை வச்சு உங்கள பாக்க முடியு சொல்லுங்க
ம் அத சொல்லல அவுங்க கேக்க மாட்றாங்கன் சொல்றீங்கள்ல அத சொல்றே
ம் என்ன செய்ய ஒரு துணி எடுத்தானா எடு த்து போட்டு பாத்துட்டு அத அப்டியே சுருட்டி பெட்ல பெட்டுக்கு அந்த பக்கம் பாத்தா னா ரெண்டு நைட்டி ஒரு டவல் இப்பிடி எதாவ்து ஒன்னு ஒன்னு இது ஒரு ஷால் குத்திட்டு போனொனா அந்த ஷால் அப்டியே அத நாந்தா எடுத்து வக்கணு திரும்ப எதாவ்து ஒன்னு வேணுன்னா அத அவ பத்திரப்படுத்தி அவ எடுத் த்து வச்சானல்லா கெடையாது அம்மா எ வாட்ச் எங்க அம்மா என்னோட ஃபோன் எங்க அம்மா இங்க வாங்களே எனக்கு இத எடுத்து குடுங்களே அப்டிங்கம்போது எனக்கு அப்டி பைத்தியமே புடுச்சுரும் போல இருக்கு
நார்மலா ஒன்னு காணா போட்டுட்டு நம்ம தேடம் போது எடுத்து நம்ம ஹெல் பண்றது ஒரு ஒரு விதொ இது எனி டைம் எதனனனாலு தேடிக்கிட்டே இருக்கம்போது நம்ம என்னா செய்ய முடியு சொல்லுங்க ஆனா அந்தலொ அந்த சாமா வந்து அந்த அங்கெதா இருக்கு அந்த திங்ஸ் வந்து ஆனா அவுங்க கண்ணுக்கு மட்டு தெரியாது ஆட்ட தோல்ல போட்டுட்டு தேட்ற ஒரு கத தெரியிமா உங்களுக்கு
ம் தெரியாது
ம் ஆட்ட ஒருத்தெ தோல்லயே தா வச்சுருப்பானா ஆனா ஆடக்காண ஆடக்காணன் தேடிக்கிட்டே இருந்தானா கடைசில அ ப்றமாதா வந்து பக்கத்துல இருந்தவரு ஒ தோல்ல என்னப்பா வச்சிருக்கென் கேட்ட ஒடனே ஆடுன்னானா இதுதா நீ தேட்ற ஆடா ஆமா இது தெரியாம ஒரு டூ அவர்ஸா நா தேடிக்கிட்ருந்தேன் சொல்வானா அந்த கதையா தா இருக்கு எ பொண்ணோட கத
அது
அதே அடுத் இத்தன தா இருக்கு அம்மா இங்கேம்மா எங்கம்மா அப்டின்ட் அந்த மண்டய வந்து கொஞ்ச திருப்பி பாக்கணும் இல்லைன்னா குனிஞ்சி பார்க்கணும் இன்னொரு விஷய என்னன்னா இவுங்கள குனியறதே கெடையாது பொம்பள பிள்ளைங்க விளக்க மற புடிச்சு கூட்டனூ வீட்டுக்கு மோப் போடணு ஒரு படிய நாச்சு கூட் ட்ட விடணும் இதெல்லாம் பண்னா தானே அந்த இடுப்பு கொஞ்ச நச்சும் வளை
எல்லாமே எனக்கும் சேர்த்து சொல்ற மாதிரியே இருக்கு
இல்ல இல்ல நான் ஏன் பொண்ணதான் சொல்றேன் வேற யாரையும் நான் சொல்லப்பா உங்களை எப்படிப்பா நான் சொல்ல முடியும்
இல்ல இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு
இல்ல இல்ல நீ கேப்பப்பா நீ நல்ல பிள்ளை
அது
நீ செய்வ
உம்ம் சரி சரி
உம் அவங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு லீவ்ல இருக்கா இவ என்னமா ஒரு டெய்லரிங் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்க ஆனா இவ வந்து ஆஹ் வெள்ளன எந்திரிக்க மாட்டேங்கிறா வெள்ளண படுக்க மாட்டேங்கிறா நீ பொம்பளை பிள்ளைய வள பிரதேஷ் தெரியில்லன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கா
ஓ இப்போ வரமாட்டாங்களா அவங்க
வரமாட்டேன் அங்கேயே செட்டுல்ண்டு காலையில வருவான் எந்திரிச்சு தூங்கி
அது செரி
உம் இப்ப போய் அவுங்க வீட்டுல இருந்துட்டு ஏதாவது ஒரு படத்தை போட்டுட்டு எல்லா ஃபேமிலியா உட்காந்து படம் பார்ப்பாங்க
நீங்களும் போக வேண்டியதுதானே
இல்ல நான் அப்படி எல்லாம் போக மாட்டேன் எனக்கு நைட்டு முழிக்கிறது பிடிக்காது
அது சரி இதுவே உங்களுக்கு லேட்டு தான்
ஏதுவும் லேட்டு தான் கண்ண மூடி தூங்கிருவேன் அவ்ளோ தான்
செரி செரி செரி செரி
கண் மூடி தூங்குறதுலதான் இருக்கு கண் விழிக்கிறதுல கிடையாது
உம் சரி நானாம் தூங்க இப்ப ரெண்டு மணி ஆயிரும் அதுவும் மதியானம் தூங்கி எழுந்திரசுட்டேன்னாக் மூணு மணி மூன்று இரண்ரையாடும் தூங்க நிறைய தூக்கமே வராது
ம்
எங்க அம்மாவை போட்டு ஏதாச்சு பேசிட்டே இருப்பேன்